ஏ
ஆ கேக்குது ப்ரோ சாப்டியா ப்ரோ
சொல்லுங்க ப்ரோ பண்ரிங்க
நானா ப்ரோ வேலைக்கு வந்துருக்க ப்ரோ
எங்க
ம் தோ இங்க சென்னையில
வேலல்லா ஈசியா இருக்கா
ம் ஈஸியாதா ப்ரோ சிஸ்டம் ஒர்க்கு ப்ரோ
அது மாரி எதனா வேலை இருந்தா சொல்லுங்க ப்ரோ நாங்களு வரோ
காலேஜ் முச்சியா ப்ரோ மொதல்ல
ஆ முச்ச ப்ரோ இந்த வர்ஷ் தா முச்சா வீட்ல சும்மா இருக்க
உமாருக்கீங்களா
ஆ கொஞ்ச நேரோ வீட்ல இருந்தாலே ஆரே இல்லாப்பா ஆள் ட்லே இருக்குனு காசு கட்டாதுலா
ஓ ஹோ ப்ரோ எ கம்பெனில ஒரு அரியர் வச்சிருந்தா கூட வேலைக்கு எத்துக்க மாட்ட ப்ரோ
ஆல் கிளியர் ப்ரோ எல்லா
அரியரே இல்லாம கிளியர் பண்ணிக்கணு ப்ரோ ஒரு வாட்டி கூட அரியரே வச்சிரு கூடாது அரியரில்லாம கிளியர் பண் அரியரே வைக்கலயா
அது வச்ச ஆள் கிளியர் ஆய்ச்சி
அரியர் வெச்சிட்டிங்கள்ளா அதனால எத்துக்க மாட்ட ப்ரோ எ கம்பெனில
ப்ரோ நீயே மூணு அரியரு
மூணு அரியர் தான ப்ரோ எ நா வந்து எச் ஆர் எச் ஆர் எச் ஆரோட ஃப்ரெண்டு ப்ரோ நானு அதனால என்ன எட்த்துக்கினாங்க ப்ரோ வேலைக்கு
ஆ நீயு சொல்லு ஃப்ரோ அப்டியே நானு வந்துறே
சேரி
ஏ ப்ரோ நா நாலு அரியர் வச்ச உன்ன அப்ப எட்த்துப்பாங்க ஒரு ஆரியர் வச்ச என்னலா எட்த்துக்க மாட்டாங்களா ப்ரோ
இருந்தாலு சேரி ப்ரோ பாக்கலா ப்ரோ உங்க டீடியல்ஸுலா
ப்பவு வேற யாருனா இந்திக்கார அது மாரி யாருனா வேல வாங்குற ஒர்க் இருந்த கூட போது ப்ரோ
ஓஹோ
சிஸ்டம் ஒர்க் கூட எனக்கு தேவ இல்ல ப்ரோ இந்திக்காரன வச்சி வேல வாங்குற மார்ந்தா போது
ஓ அப்டி இல்ல ப்ரோ நீ எ கம்பெனில ஃபுல்லா சிஸ்டம் ஒர்க்கு தா அந்த சிஸ் ஸ்டம் வேலையே தர ப்ரோ வாங்க ப்ரோ உங்க டீடியல்ஸ் மட்டு அனுப்புங்க எனக்
சேரி என்னென்ன அப்ற தேவப்படு அதுக்கு
ம் பேன் கார்டு ரேஷன் கார்டு
ம்
அப்பற அவ்ளதான் ப்ரோ ரேஷன் கார்டு இருந்த போது ப்ரோ
ம்
சேத்துட்டே ப்ரோ உங்க வேலைக் சாலரி ஒரு நாளைக்கு ஒருபா ப்ரோ
ம் முப்பது நாளைக்கு முப்பது ரூவாயா ப்ரோ
ஆ முப்பது நாளைக்கு முப்பது ரூவா ப்ரோ
ப்ரோ அதுனா டைம்மிங்ளே போய் வேல செஞ்சிருப்பே போ ப்ரோ அ எ கம்பெனிக்கு வா ப்ரோ ஒரு நாளைக்கு உனக்கு ஆயர்ரூவா தரே
ஆயர்வா ப்ரோ முப்பது ரூவானா முப்பது ரூபா இல்லயா ப்ரோ
ம் தேர்ட்டி லாக்ஸா
ஆ ஹா முப்பது லட்ச ப்ரோ ஒரு நாளைக்கு ஒரு லட்ச
ஆ
ம் என்ன ப்ரோ தனித்தனியாவு இருக் அப்டிங்ளா ப்ரோ
ஓ
ஒரு நாளைக்கு ஒரு லட்ச போதுமா ஒரு நாளைக்கு ஒரு லட்ச போதுமா ப்ரோ
அது போது ப்ரோ
ஒரு நாள் வந்ட்டு நின்ற மாட்டீங்ள ஒரு லட்ச
அதெல்லா நிக்க மாட்டே ப்ரோ
ஒரு வார வருவீங்ளா
ஒரு வாரமா ஃபுல்லாவே வரே ப்ரோ ஏ ப்ரோ ஃபீல் பண்ற
ம் ஆளுத் ஆளு தேவப்படுது ப்ரோ சிஸ்டம் பாத்தினா தெரியுமா ப்ரோ
தெரியு ப்ரோ நானே பீ காம் குரூப் படிச்சே டேலி எல்லா பண்ணுவே ப்ரோ
அப்டியா ப்ரோ கம்ப்யூட்டர் சைன்ஸ்க்கு ஸ்பெல்லிங் சொல்லு ப்ரோ
ப்ரோ இது மாரிலா கேக்க கூடாது ப்ரோ சிஸ்டம் பத்தி தெரியுனா தெரியு தா ப்ரோ
சேரி ப்ரோ சிஸ் சிஸ்டம் ஸ்பெல்லிங்காது சொல்லு ப்ரோ
ப்ரோ சிஸ்டம் பத்திலா தெரியு ப்ரோ
இன்னாப்பா தெரியு
என்ன ப்ரோ இப்போ ஒனக்கு சிஸ்டம் ஃபெல்லிங் சொல்னுமா
அ ஆமா ப்ரோ
நா இது மட்டு தா ப்ரோ சொல்லுவே வேறலா சொல்ல மாட்டே ஓகேவா
ஆ அப்டினா இரு வேற ஒன்னு கேக்குறே இருங்க ப்ரோ
ப்ரோ அதலா இல்ல நா இது மட்டு தா சொல்லுவேணு ஃபஸ்ட்டே சொல்ட்டே
ஏ நீங்க கூகுலுள போயிதா போட சொல்வீங்களா
நா கூகுள்ல்லா போட மாட்டே ப்ரோ
சரி சொல்லு ப்ரோ
என்னா சிஸ்டமா ப்ரோ
ஆ
எக்ஸ் ஒய் எக்ஸ் டி எம் ப்ரோ ஒகே வா
உங்களதா ப்ரோ கன்ஃபார்ம் உங்க வேல வாங்குறோ கம்பெனில வா ப்ரோ
அவ்வளதா ப்ரோ கேளு ப்ரோ வந்தறே சிஸ் ப்ரோ டேலி க்ளாஸ்லா போயிருக்கே சிஸ்டம் பத்தி தெரியாம இருக்குமா ப்ரோ எல்லாமே தெரியு ஃப்ரோ எனக்கு
ஆமா ஃப்ரோ சிஸ்டம் பா சிஸ்டம் ஸ்பெல்லிங் வந்து எல்லா ஒன்னாவது ரெண்டாவது பசங்களுக்கு கூட தெரியும் ப்ரோ
ப்ரோ எனக்கு அத்தவிட நாலேஜ் இருக்கு நீ இந்த படலா படல டிராகன்ல்லா பாத்துருங்கீங்களா ப்ரோ
ஆ
ஆ அது சேரி ப்ரோ படிகலனா கூட வேலய பத்தி தெரியு ப்ரோ அப்ப ஸ்பாட் ஒர்க் பண்ணுவே
ட்ராகன் படோ பாத்துருக்கியா ப்ரோ
ப்ரோ அது படமே என்துதா ப்ரோ
படமே உன்தா ப்ரோ அதுல பிரதீப்புனு ஒரு ரங்கநாதனு ஒருத்தரு இருக்காரு பாத்தியா நா தா ப்ரோ அது
ப்ரோ நாந்தா ப்ரோ அது படமே எழுதுனே நா எழுதுன படத்துல தா ப் நீ நடிக்கிற ரைட்டரே நாந்தா ப்ரோ
ப்ரோ ரைட்டராவே ரைட்டர்லா ஈஸி ப்ரோ நடிக்கிறதுதா கஷ்டோ
ப்ரோ கதையா ஏது எதுரது எவ்ளோ கஷ்டோ நீங்க நீங்க அந்த கதையை பாத்து நடிக்க போரிங்க நாங்க அது எவ்வளோ யோஸ்ச்சி யோஸ்ச்சி எதுவோ அதெல்லா
ப்ரோ அப்போ நீங்க டைரக்டர் ஆயிடு ப்ரோ ஏ ப்ரோ இப்போ ஐ
ப்ரோ அதெல்லா வேணா ப்ரோ அந்த பீல்டு செட் ஆவல ப்ரோ
ஓஹோ பீல்டு செட் ஆவலயா அப்ப கீப்பிங் போயிடு ப்ரோ
வேணா ப்ரோ அதெல்லா
வேணாவா
இந்த ஃபீல்டே வேணா வந்து இந்த பீல்ட விட்டு வெளிய
ஓஹோ ஃபீல்டு பண்ணிக்கிறீங்கள பால் வராதா ப்ரோ
புரிதா
ஃபீல்டிங் பண்றீங்களே பால்லா வராதா
ஓ அந்த ஃபீல்டிங் இல்ல ப்ரோ
ஆ எந்த ஃபீல்டு ப்ரோ
ம் நோ அத்து ஆ சினிமா ஃபீல்ட பத்தி உங்க தெர்ல ப்ரோ அது எவ்ளோ கஷ்டோன்னு
சினிமா ஃபீல்டா என்னா ப்ரோ ஃபீல்டிங்கு
அது நீங்க உனொ நாள் வாங்க அதப் பேசுனது டேட்டல்லா தெரியாது ப்ரோ அத நேர்ல பாத்தாதா ப்ரோ ஒங்களுக்கு தெரியு
ஓஹோ ன்னா ப்ரோ தெரியனு
நீங்க அப்ப வாங்க நேர்ல ஒரு நாள் வாங்க ஃபுல்லா உங்ளுக்கு காமிகிர எல்லாமே
ஓ வேணா ப்ரோ நெறய வேல இருகுது லீவ்லா தர மாட்டாங்க ப்ரோ எங் கம்பெனில
புரீல
லீவ்ல்லா தர மாட்டங்க ப்ரோ டொன்டி ஃபோர் அவர்ஸ்சு வேல செய்யனு ப்ரோ
அப்ப எப்போ ப்ரோ தூங்குவீங்க
தூக்க தோங்க தூங்கவே மாட்டே ப்ரோ வேல செஞ்சினே தூங்குவே
உம் ரொம்ப கஷ்டம் ப்ரோ அப்பல்லாம்
கஷ்ட்ந் தான் ப்ரோ சும்மால்லாம் காசு தர மாட்டங்க ப்ரோ யாரும்
ம்
ஒறங்குனா எப்டி ப்ரோ சும்மா தருவாங்களா
ம் ம் ம் ம் அதுல காஸ் ஓகே காஸ் தான் காசுதான் முக்கியொ இப்ப இருக்க காலக்கட்ட
ஒருன ஒரு லட்சோ தந்தான்னா ப்ரோ பன்னுவீங்க
அ அது ஃபஸ்டு பாதி காசு வீட்ல தருவே ப்ரோ
பாதி காசு வீட்ல தருவீங்களா அம் எவ்ளோ தருவீங்க அம்பதாயிரம் தருவீங்களா வீட்ல
அக்கா சையா பாதிக்கு மேல செவண்ட்டி தருவே
ஆ
அ மிச்சத் தட்டி நமக்கு செலவுக்கு எதுனா எனக்கு கொஞ்சோ எனக்கு கொஞ்சோ ட்ரிங்க்ஸ் பன்ற பழக்கோலா இருக்கு ப்ரோ
ஓ அதனால தேட்டிய காலி பன்ருவீங்களா ப்ரோ
அல்லா ப்ரோ இருக்குறல இருகுற வர என்ஜாய் பண்ணோம்
ஓ இருக்குற வரைக்கு என்ஜாய் பண்ணோ ப்ரோ அதுகு இருக்கனும்ல
அதான் ப்ரோ ஒரு பத்து நாள் வந்தாலும் டென் லக் வருதுல ஒன் ஒரு நாளைக்கு ஒன் லக்னா ப்ரோ டென் டேஸ்க்கு டென் லக்கு
அது என்ஜாய் பண்றதுக்கு நீங்களே இருக்க மாட்டீங்களே ப்ரோ இந்த மாதிரிலா பண்ணியிந்தா
ஏன் ப்ரோ
ஆனானா எத்தன வர்ஷோ தாங்கும் பாடி
நாங்க வந்து டெய்லி அடிக்ட்டடு இல்ல ப்ரோ என்னைக்குனா ஒரு நாள் தா
ஓ என்னகினாவா
எங்கன்னா வெளியே போனா அதுமேரிதா
ஓஹோ
டெய்லி பண்ற ஆளுலா இல்ல ப்ரோ நாங்க
அடி ப்ரோ ஒடம்பலாம் ஏறுமா குண்டாயிட்டீங்களா
ப்ரோ அது பீர் தான் ப்ரோ போட்ணு
ஓ ஆ
உம் பீர் குடிச்சா ஒடம்பு ஏறும் ப்ரோ மிச்சபடி சரக்கல்லாம் போட்டு போனா ஒடம்புதான் போயிடும் அ எங்க ப்ரோ ஒரு பொண்ணுக்காக ஒருத
பாக்க எப்டி இருப்பீங்க ந்லலா ஹைட்டா இருப்பீங்ளா குண்டா இருப்பீங்ளா
அப்டிலாம் இல்ல ப்ரோ ஒல்லியா த மீடியமா இருப்ப ப்ரோ
மீடியமா இருப்பீங்ளா ப்ரோ இந்த ஆர்கட்லா எப்டி பண்ணும் சொல்லு ப்ரோ கொஞ்சம்
புரியல ஓ அது உங்களுக்க ஏத்த ப்ரோ நீங்க போய் சாட் ஜீ பீ டி ல போடுங்க ப்ரோ எல்லாமே வரும்
ஓ அது பாத்தான் நீங்க என்ன கட்டிங்க பங்க் வுட்டீங்களா ப்ரோ அத பாத்துதான்
என்ன ப்ரோ நம்மளுக்கு இது எந்த ஹார் ஸ்டைல்லு செட் ஆகுனே ஒரு பத் து பூட்டக்கு மேல வரும் ப்ரோ எல்ல ஹார்ஸ்டைலுமே
ஆ
ம் அதுக்கே தெ அதுலயே தெரியும் ப்ரோ உங்களுக்கு இந்த போட்டோ பாத்தா நல்லா இருக்கா இல்லயானு தெரியும்
ஓ அது மாரி கடைல காட்டுவீங்ளா ப்ரோ முடி வெட்ர கடைல
ம் அஹ ப்ரோ அது அவுங் தெரிமா ப்ரோ நமக்கு தெரியு அவுங்களுக்கு தெரியு எனக்கு ஃபங்கு நல்லா இருந்ச்சு அதனால ஃபங்க் வெட்டினு இருக்கே
ஓஹோ ஃபங்கா ப்ரோ நீங்க வெட்டுனது அது பேரு
ம்
ம் நம்ம டபுள் ஸ்டெய்லா பிடிக்காதா ப்ரோ
ஹஹா ப்ரோ
அது தா ப்ரோ‌ வெட்டினு சுத்திருந்தீங்க ஸ்கூல்லலா
புரில ப்ரோ அது எங்க ஸ்கூல் வந்து கொஞ்ச் ஸ் ஸ் ஸ்ரிட்டா இருந்தது
ஓ ஃபங்க் வெட்டுனுமோ
அதுல ஒருத்தே இருக்கா வெறுப்பேத்துவா ப்ரோ லைட்டா முடி இருந்தா கூடோ அப்ப வி ஹ முடி கூட விட்ரு ப்ரோ ச அப்பதா சேவ் சேவ் பண்ணே தாடி லா அத்து சேவ் பண்ணி ஒரு நால் நாள் கழிச்சு ஸ்கூலுக்கு போனே ப்ரோ
ம்
லைட்டா வளர்து அத போய் சேவ் பண்ணு திருப்பி போய் சேவ் பண்ண சொன்னா ப்ரோ அப்போ எவ்ளோ ஸ்டிக்டு பாத்துகங்க எங்க ஸ்கூல்லு.
ஓ கோ
ரொம்ப கஷ்டம் பா அந்த ஸ்கூல்லா, பாவோ சின்ன பசங்களா
யா அங்க எத்தன ஒன்னாவதுல இருந்து அங்க தான் படிக்கிறீங்களா ப்ரோ
யூ கே ஜி ல இருந்தே, அங்க தா ப்ரோ.
எப்டி ப்ரோ இத்தன வருஷோ அங்க படிச்சீங்க அவ்ளோ ஸ்ட்ரீட்லயு உங்களுக்கு பழகிருச்சா
யெய்த்வரியு அவ்ளோ கஷ்ட தெர்ல ப்ரோ.
ஆ
சிக்ஸ்து, சிக்ஸ்து, செவன்துல கொரோனா பாசு. கொரோனால இருந்து ஒரு டூ இயர்ஸ்சு, வீட்ல இருந்தம்மா.
ஆ ஆ
ம் நைன்த் போனது தா ப்ரோ திருப்பி கஷ்டமாயிருச்சு. நைன்த், டென்த்து கூட அவ்ளோ தெர்ல, லெவல்து ல அதா ப்ரோ லெவல்து ல ஒரு சாரு இருப்பா. அவ தா ப்ரோ சிக்கன் குத்துன்னே இருப்பா.
ஓ
ம் செரி ப்ரோ, அப்பறமா பண்றே.
ம்